ஹலோ ஹலோ ப்ரோ ல்லுங்க ப்ரோ எப்டிங்க நல்லா இருக்கீங்ளா நல்லார்க்கீங்ளா ப்ரோ
ஆ நல்லார்க்கே ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க நல்லார்க்கீங்ளா
ம் நல்லா இருக்கே ப்ரோ சாப் டிங்ளா ம் நல்லார்க்கே ப்ரோ கேக்குதா இல்லேங்ளா ஆ
கேக்குது கேக்குது
ஓகே ஓகே ஓகே கே ப்ரோ இன்ன பண்றீங்க
சாப்ட்டீங்ளா
ம் சப்ட்டே ப்ரோ
என்ன சாப்ட்டிங்க ப்ரோ
நா தோச ப்ரோ நீங்க ஆ ஓகே ஒகே ஓகே ப்ரோ நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா இனிமேல் தா ப்ரோ சாப்புண்ணு ஒர்க் போயிட்டு சாப்புணு
ஓகே ஓகே ஓகே ஓகே ப்ரோ ஃப்ரீ ஃபயர் வெள்ளாடுவீங்ளா
ஃபிரீ ஃபயர தாறுமார விளையாடுவோ
ஆ ரூம் மேச்சு போடுவோமா ப்ரோ இத முடிச்சுட்டு
ரூம் மேட்ச் ப்ரோ இப்பதைக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல ப்ரோ கண்டிப்பா நா பதினோரு மணிக்கு மேல தா ப்ரோ வருவே கேமுக்குனா
ஓகே ஓகே ஓகே உங்க ஃப்ரெண்ஸ் யாராவது
ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ரெண்டு மூணு பேக்குறாங்க ப்ரோ பி சி ப்ளேயர் தா நா என்ன மொபைல்
செரி ஓகே ப்ரோ ப்ரோ இது இப்பதா ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் டவுன்லோட் டவுன்லோட் பண்ணணா இதுல ஏர்ன் பண்ணலாமா ப்ரோ
இது தெரியலீங்களா எவ்ளோ எப்வுமே இதுன்னு நானு இன்னு இன்னு ஒரு டாஸ்க் முடிச்சா பதினெஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடலா
செரி இப்ப நா வச்சறே அப்றோ நீங்க மறுபடியு பண்ணுங்க இல்லனா
இல்ல ப்ரோ அப்டி பண்ணக்கூடாது ப்ரோ இதுல
ஓ ஒருத்தருக்கு ஒரு தடவ தானா
ஒ அப்புடி கெடையாது மினிமம் ஒரு கொஞ்ச நேரோ பேசணு ப்ரோ
பத்து நிம்ஷோ ப்ரோ தெரியு தெரிந் தெரி தெரி தெரியு ப்ரோ
அது கம்ப்ளீட் பண்ற வரயு ப்ரோ அத விடுங்க இப்போ பேசுனத மறந்துடுங்க வேற பேசுங்க
ஆ ஓகே ப்ரோ நீங்க யாரு ஃபேன்
நாங்க என்றும் ஏ கே
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நீங்க ஏ கே னா அப்போ நாங்க மட்டு
தலவதியா
ஆமா ப்ரோ
பரவால்ல ப்ரோ அவுங்க ரெண்டு பேரு ஒன்னா தாங்க வரங்க
ஆமா ப்ரோ அ அவ்ளோதா
இப்ப இல்ல ப்ரோ நானு வந்து டென்த் முடிச்சு அ ஏழு வருஷோ ஆவுது
ஓகே ஓகே ஓகே ப்ரோ
கரஸ்ல போட்டுகுறே
ஓகே ஓகே ஓகே ப்ரோ நானு ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு ப்போ சேந்தே ப்ரோ டிஸ்கண்டினியூ பண்ட்டே
அப்படியா இன்ஸ்டாகிராம்லா யூஸ் பண்ணுவீங்களா
ல இருந்து சேரணு ப்ரோ ஆ இருக்கு ப்ரோ
எவளோ டி எம் பண்ணிருங்க
ம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ஆ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எப்டிக்கிறாங்க ஜாலியான டைப்பா
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ நல்லவைங்கதா என்னங்கேம் ஆட்றாய்ங்க
கேம் விளையாடுறாங்களா இல்ல ப்ரோ ஃபன் டைப்பா இல்ல எப்டி எந்த மாரி ஜாலியா மா இல்ல பேசுறதே வெறுப்பா இருக்குமா அசல் கோளாரா
ஆமா ப்ரோ
இங்கயு இருக்காங்க ப்ரோ என்ன வெறுப்பேத்தினே இருக்குறாங்க ப்ரோ என்ன
அவ் அதேதா ப்ரோ எல்லா ஃப்ரெண்ட்ஸு அப்டிதா ப்ரோ அ நமக்கு ஒண்ணுன்னா அவைங்க தா ப்ரோ வருவாய்ங்க
ஆமா ப்ரோ ப்ரோ நீங்க வேற இப்ப சின்ன சு போயிட்டு பிரச்சன டா அப்டின்னு சொன்னோடனே கட்ட கிட்ட எடுக்குறாங்க கல்லு எடுக்கறாங்க ஒருத்தே
அதா அதா ப்ரோ அதா ப்ரோ ஃப்ரெண்ட்ஸு
சும்மா கூட ப்ரோ சும்மா சொன்னே ப்ரோ கொழப் பண்ட்டுக்கு கத்தி மட்டு நீ எட்த்து வா அப்டின்னு சொல்றாங்க ப்ரோ இது மாரி காமெடியா இருக்குது ப்ரோ
ஓ
இவனையே பாக்க பிரியாணி சாப்பிட்டாருனு பைப் சொருவாங்க பாத்தீங்களா வாயில
ஆ
அப்டிதா இருப்பாங்க
ஆ ஓகே ஓகே ப்ரோ
நீ போய் ஒரு டான் அடிக்கிறியா அப்டிங்கறதா செம்ம சிரிப்பாருக்குது
சேரி சேரிங் ப்ரோ ஏ இன்னு சாப்டாம இருக்கிங்க சாப்டலால்ல
இல்ல ப்ரோ நா ஒர்க் முட்சுட்டு போர்து குல்ல பத்து ஆயிடு
என்னா ஒர்க்கு
ஃபைனான்ஸ் கலெக்ஷன் கொஞ்சோ கணக்கு பாக்குறதுருக்குது
ஓகே ஓகே ஓகே ப்ரோ உங்ளுக்கு எப்டி உங்களுக்கு சேல்ரி எவ்வளோ
ப்ரோ எனக்கு சேல்ரி ஒரு இருவது ரூபா வருது ப்ரோ
ஓகே ஓகே ஓகே ப்ரோ அதுல இது கமிஷன்ல்லா இருக்கா
கமிஷன்ல்லா கெடையாது ப்ரோ அதே பத்தறதுல்ல
ஓகே ஓகே ஓகே ப்ரோ
வீட்ல நா ஒருத்த மட்டுந்தா பாத்துக்கறே அப்பா கூட வேலைக்கு போல
ஆமா எங்க வீட்ல எங்க அப்பா இல்ல ப்ரோ நா ஒருத்தன் தா ப்ரோ எங்க அம்மா ரெண்டு பாப்பா ப்ரோ எனக்கு
அப்டியா சரி சரி அவங்கல்லா என்ன பண்றாங்க மேரேஜ் ஆயிருச்சா அவங்களுக்கெல்லா
பாப்பா பாப்பா ப்ரோ நா இப்ப காலேஜ்
ஓ ஓகே ஓகே அவங்க உங்களோட கொஞ்ச ஜூனியர்ஸா
ஆ ஆமா ப்ரோ சின்ன பாப்பாங்க
ஸ்கூல் படிக்கிறாங்களா
ஆ டென்த் ஒரு பாப்பா இன்னொரு பாப்பா நீட்டு இப்ப தா நேத்தா எழுதுனாங்க
அப்டியா
ஆ ப்ரோ இது இன்னும் இல்ல என்ன ப்ரோ பத் பத்
கால் பண்ணிங்க ஒரு அஞ்சு பேர் எனக்கு லைனுக்கு வந்தாங்க இப்போ
ஆ ஆ எனக்கு இன்னும் வ யாரும் வரல ப்ரோ
இப்ப தா ஜட் டவுன்லோட் பண்ணிங்களா
ஆ இப்பதா ப்ரோ ஃபர்ஸ்டு கால் உங்கிட்ட
அப்டியா சரி ப்ரோ என அஞ்சு அஞ்சு டாஸ்க் இருக்கும் ப்ரோ ஸ்டார்ட்டிங்ல
ஆ அது அது அஞ்சு டாஸ்க் முடிச்சா எவ்ளோ ப்ரோ
அஞ்சு டாஸ்க் முடிச்சுட்டா பத்து பத்து முடிச்சுட்டா பதினஞ்சு அப்டி ஏற்னும் ப்ரோ
இல்ல ப்ரோ அமௌண்ட்டு அமௌண்ட்டு
ஆமா ப்ரோ எனக்கு தெரில ப்ரோ அது நானே இ நா இன்னும் இப்ப தா ப்ரோ ஸ்டார்டே பண்ணே நானும் பதினஞ்சு தா ப்ரோ முச்சுருக்கேன் உங்களோட பேசனா பதினஞ்சு
பதினஞ்சுங்களா இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் பதினஞ்சு பேசிட்டீங்களா
ஆ இல்ல ப்ரோ மு மூணு நாளாச்சு ப்ரோ நா பேசி அது
ஒரு நாளைக்கு அஞ்சு தா பேசணுமா ம்
உங்களால முடிஞ்ச வர நீங்க பேசலாம்
ஓகே ஓகே ப்ரோ இதுல நம்ம பேச ஓகே ப்ரோ இப்ப நம்ம பேசுறதல்ல நமக் எப்டி ப்ரோ அது என்னா அவங்களுக்கு இது பெனிஃபிட் நமக்கு அமௌண்ட் தராங்
இப்ப அந்த அது வந்து நம்ம இதுல பேசக்கூடாது ப்ரோ
ஓகே ஓகே ஓகே ஓகே ப்ரோ
அமா என்ன காலேஜ் படிக்கிறிங்க
கோயமுத்தூர் ப்ரோ நேரு காலேஜ் ஆனா சொந்த ஊர் வேற ஊரு
சொந்த ஊர் எந்தூரு ப்ரோ
சேலம் ப்ரோ நீங்க
நாங்க சொந்த ஊர் கிருஷ்ணகிரி இப்போ வாழ்ந்துனுக்கறது திருப்பத்தூர் வேல எது கெடைக்காம ஊர் சுத்தினுக்கிறோ இல்ல ப்ரோ கொஞ்ச வீட்டு சூழ்நில சரியில்ல
ஓகே ப்ரோ வேல கெடைக்கலிங்ளா
வேல எது கெடைக்கல ப்ரோ
இப்ப என்ன ஊர்ல இருக்கிங்க அங்க எதாவது சுக்கி சொமோட்டா அந்த மாரி அதெல்லா ரொம்ப ஈசி யான வேலதா ப்ரோ அமௌன்ட் எ ஃப்ரெண்டுல்லா கை
ஏற்கனவே ஒரு டைம் போனம் ப்ரோ அதுக்கு அப்றதா தெரிது ஈஸியா கஷ்டமா அப்டின்னு
கஷ்டங்ளா
ஆமா ப்ரோ இங்க எல்லா கொஞ்ச எப்டி சொல்றது ஊர்ல சுத்தினே இருக்கணு
ஆமா ஆமா ஆமா
இது ஊர் பாக்கதா பெருசா இருக்கு
ஆ
கொஞ்ச இதுத டேஞ்சர்தா ப்ரோ
ஆ சுத்துன எடத்தயே சுத்துனமா இருக்குங்ளா
கஸ்டமர் ஃபேஸ் பண்ணிர்லா
ஆ
இங்க இருக்கிற சைடுல இருக்கிற ஆளுங்கதா முக்யமா இத இது பண்ண முடியாது இப்பல்லா நீ எது உ ஆ வண்டி எதுக்கு நீ வந்த சொனோட்டோனனி பெரிய இதா இதான்னு சொல்லுவாங்க
புரியுது ப்ரோ இப்ப புரியுது ப்ரோ நீங்க சொல்றது
அதுதாம் ப்ரோ நம்மளுக்கு பசங்க இருக்காங்க சண்ட போடுறதுக்கு ரொம்ப நேர ஆகாது நம்ம சண்ட
ஆ ஆமாம் ப்ரோ கரெக்டுதா ப்ரோ நம்ம வேலை நம்மதா ப்ரோ பாத்துக்கணு சண்ட போறனால நமக்கு எவனு காசு தர மாட்டாங்க
ஆம பத்து பைசாக் ப்ரயோஜன இல்ல ப்ரோ
ஆமா ம நம்ம வழைச்சாதா நமக் காசு
ம் நாம நம்ள பாத்து நாலு பேர் வணக்க வெக்கணு ப்ரோ அந்த மாரி வாழணு நானு பாக்கறே நம்மள ப நம்மகிட்டயே சண்டைக்கு வராங்க
அதா ப்ரோ ஒ ஒ ஒருத்த வாழ்றானா வுடமாட்டாய்ங்க
ம்
அதாம் ப்ரோ
சென்னையிலு அப்படிதா ப்ரோ ரூம் எடுத்து அங்க ஹாஸ்டல் எடுத்து வே ஒர்க் பண்ணிருந்தே
ஆ
அங்கயி இதே மாரிதா ப்ரோ ஆச்சு
சேர் சேர் சேரிங் ப்ரோ இப்ப நீங்க பதினஞ்சு கால் பேசிட்டிங்ள அமௌண்ட் வித்ட்ரா பண்ட்டிங்ளா
இல்ல ப்ரோ இன்னு இப்ப கால் நீங்க பண்ணிங்களா நா பண்ணனா அப்போ இல்ல இன்னு இன்னு ஒரு ரெண்டுக்குது அப்போ நா பண்ணு
ஓகே ஓகே இதுல உங்களுக்கு ஏறதா அப்ப
ம்ஹூம் இதுல ஏறாது எனக்கு
இப்ப மெசேஜ் பண்ணது நீங்க தான
நான்தா மெசேஜ் பண்ணே
நா கூட பொண்ணுன்னு நெனைச்ச ப்ரோ
இல்ல ப்ரோ நீங்க வேற, ப்ரோ அதெல்லா இதுல பேசக் கூடாது ப்ரோ
ஓகே ஓகே ஓகே ஓகே உங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணா
எனக்கு என் ஃப்ரண்ட்ஸ்தா ப்ரோ ரெஃபர் பண்ணா
ஓகே ஓகே எனக்கு எ ஃப்ரெண்டுதா ப்ரோ ரெஃபர் பண்ணாங்க என்னா ப்ரோ
ஒரு பொண்ணுதா ரெஃபர் பண்ணாங்க நீங்கதா கொஞ்சோ ஃப்ரெண்டா
ஆ எ ஃபிரெண்டோட ஃப்ரெண்ட்
ஓகே ஓகே ப்ரோ உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ரெக்கமண்ட் பண்ணங்களா
ஆ ஆமா ப்ரோ
ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ,
அவங்க மூலமா தெரிஞ்சு
ஆ
இப்ப நீங்க க எப்டி ப்ரோ ஒரு நாளைக்கி இவ்ளோன்னு சொல்லி குடுத்துவாங்களா ப்ரோ நீங்க அமோண்ட் கலெக்ட் பண்ணுமா ப்ரோ
ப்பறோ ஆ
ஏம் ப்ரோ
சொல்லுங்க ப்ரோ
அதா ப்ரோ கலெக்ஷன் பண்றீங்கள அது ஒரு நாளைக்கி இத்தன பேருன்னு சொல்லி குடு த்துருவாங்களா நீங்க கலெக்ட் பண்ணிக்கணுமா
ஆமா ப்ரோ ச வரங்க என்னா பண்றது ப்ரோ கொஞ்சோ வீட்டு சூழ்நெல சரியில்ல
எல்லாரு வூட்லயு அதா ப்ரோ நம்மதா ப்ரோ பையனா பொறந்துட்டாலே அதா ப்ரோ
ம், ம் வில போங்க ஆ ப்ரோ இப்ப கொஞ்ச நேரத்துல போயிடுவ ப்ரோ வீட்டுக்கு போறதுக்கு பத்து மணி ஆயிடு ப்ரோ
ஓ அவ்ளோ தூரமா இருக்கா ப்ரோ
ஆ, அ ஆமா ப்ரோ
பைக்ல போவிங்களா பஸ்ஸா
இல்ல ப்ரோ நமக்கு பஸ் இல்ல பைக் கு இல்ல நடந்தே போறதுத மூணு கிலோமீட்டர்தா
பசங்க யாரையா வர சொல்லுங்க ப்ரோ
இருக்காங்க ப்ரோ நா யாரையு நம்புறது இல்ல ப்ரோ
நீ என்னா ப்ரோ இப்டி சொல்லிட்டீங்க பொசுக்குனு
இப்ப நம்பறதுல்லனா நானு எப்டி சொல்றது
பைக்ல போவ நம்பல அவங்க கூட போறதுக்கு
அவங்க போறாங்க முன்னாடியே போறாங்க ஆனா கூப்புடுவே
ஆ
கண்டுக்க மாட்டாங்க இவன் ஒரு ஆ இவன் ஒரு ஆளு இவன ஏத்துக்க ஏத் ன் சுத்த செரி நானே நடந்து போயிட்டு வந்துறேன் அண்ணா அவங்களுக்கு ஒண்ணுன்னா என்கிட்ட வருவாங்க
ஆ அப்ப நம்ம ஹெல்ப்
அதுயில்ல நா யோசிக்க மாட்டேன் நா பண்ணிருவே இருந்தா குடுப்
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ ம்ச்
அவ எனக்கே நம்மளுக்கே நம்மளுக்கே ஆட்ட காம்பிக்கிறாங்க நம்ம
ம் செரி ப்ரோ இப்ப பத்து நிமிஷம் தா பேசணுமா ப்ரோ
அது நானு நெக்ஸ்ட் கால்ல உங்களுக்கு வாட்ஸ் ஆப் பண்ற
ஆ ஓகே ப்ரோ